ஆஹ் கேக்குது அ சொல்லுங்க உம் உம் என்ன சொல்லிட்டு இருந்தேன் அஹ் ஆஹ் வேற எதுவும் ஆபீஸ் இருக்கா இந்த பிள்ளய ஸ்போர்ஸ் அந்த மாரி எதாது
னா எனக்கு விளம்பரம் வராது வேணாம் இது கிரிக்கெட் பாப்பேன் கிரிக்கெட் அதுவும் கிரிக்கெட்டுக்கு பாக்க மாட்டேன் இப்போ ஒரு ரெண்டு வருஷமா தான் கிரிக்கெட் என் ப்ரெண்டு பாக்க சொன்னானுப் பாத்தேன் அப்செட் என் பிரண்ட் சொன்னேன்ல ஒருத்தனுக்கு குளோஸ் பிரண்ட்டு அவன் ஐ பி எல் பாரு பாருன்னு ஃபோர்ஸ் குள்ள வந்தா அது தான் பாக்க ஆரம்பிச்சேன் எல்லா அதும்
நறைய இப்படிதான் நம்ம ஃபிரண்ட்ஸ் போர்ஸ் பண்ணிதான் நறைய பாப்போம் அவங்க பாக் இருக்காங்கன்றது இல்லாம நம்மளே உக்காந்
ஆஹ் ஏன்னா அவங்கலுக்கு பேச கம்பெனி வேணும்ல்ல முடிஞ்ச்சுன்னா மேட்ச்சை பத்தி பேசுறதுக்கு டாபிக் வேணுன்றதுக்காக நம்மள
ஆமா இந்த கொரியன் சீரீஸ் லாம் வ உன்னும் உல்ல நறைய சொல்லுவாங்கள கொரியன்ஸ்ல அந்த ஏழு பேர் அது என் ஃப்ரெண்டுக்கு ரொம்ப புடிக்கும் அவளுக்கு அதனால அவன் என்ன சொல்லுவா இத நீ பாரு பாரு பாரு நுவன் நான்லாம் இது வரைக்கும் ஒரு தடவை கூட பாத்தது இல்ல
நானும் அதே மாரிதாங்க நல்ல பட எதான் பாத்தேனே ஃப்ரெண்ட பாக்க சொல்லுவேன் அவன்ப் ப்பாக்கவே மாட்டான்
உம் உம் உம்
நான் நறைய படம் பாக்க சொல்லிருக்கேன் வேற எனக்கு படத்தை பத்தி பேசுனும்னா புடிக்கும் ஏதாவது நல்லா படம் பாத்துட்டேன்னா யாராவது பாக்காந்துச்சுனா அதை பத்தி பேசுவம் ஒரு காமணி நேரம்
ம் நான் இதுக்குனே யாராவது மூவி சஜஸ் பண்ணுவாங்களான்னு சொல்லிட்டு வீடியோஸ்லலாம் போய் பா பரவாயில்ல நீங்க நிறைய மூவி வந்து சஜெஸ் பண்றீங்க
ஏன அது அது ஒரு படம்பாக்கும் அது நறைய விஷயம் கத்துகலாம் படத் தெருந்து நான் நறைய விஷ்
நெறைய கத்துக்கலாம் நெற நெற நெறைய கத்துக்கலாம் நமக்கு வந்து அந் ஒரு டேவே வந்து ச்ச இப்படி இருக்கோம் ல நம்ம எப் இப்பிடிலா இருக்கிறோ எப்ட்ல்லா இருக்கணு அப்டின்றதுல்லா நமக்கு தெரியு அந்த டைம்ல
இப்போ ஒரு படோ பாத்தேன்னா ஒரு ரெண்டு நாள் மூணு நாளைக்கி அந்த படத்துல வர கேரக்டராவே மாறிருவே இப்போ மாஸ்டர் படோ பாத்தேன்னா அந்த ஒரு வாரத்துக்கு ஹெட் ஃபோன மாட்டிட்டே சுத்துறது ஜே டி மாரி பண்றது அந்த மாரி அந்த கேரக்டரா இருக்கிறது ஏதாவது போலீஸ் படோ பாத்தன்னா
நித்தம் ஒரு வானம்
யார் நடிச்ச படங்க்கா
அது வந்து இந்த ஓ மை கடவுளேல ஒரு ஹீரோ இருப்பான்ல அசோக்கா அசோக் ஆஹ் அசோக் செல்வன் ஆஹ் அவர் வந்து அவர் நடிச்ச படம்தா அ து நித்தம் ஒரு வானம் அப்டின்னு சொல்லிட்டு இல்ல நா உங்களுக்கு சஜஸ்ட் பண்றே இந்த படத் த நீங்க கண்டிப் பா பாருங்க கண்டிப்பா நித் நித்தம் ஒரு வானம் சொல்லிட்டு அத டவுன்லோட் பண்ணிட்டு நீங்க பாருங்க அதுல வந்து எப்டின்னா நா எல்லாருக்கு எவ்ளோ கஷ் டோ இருக்கு ஆனா அதெல்லா ஒரு கஷ்டமே இல்ல அப்டின்ற மாரி தோணு சூப்பரா இருக்கு
என்னக்கா கத நா மேபி பாத்துருக்க வாய்ப்பு இருக்கு
கத நா நா நீங்க பாத்திருக்க வாய்ப்பு இருக்குன்றீ ங்களா அதா வந்து அவன் வந் து புக்ஸ் நெறைய படிப்பா அந் அசோக் செல்வராகவன் அந்த புக்ஸ் படிப்பா நெறைய நெறைய படோ எல்லா பாப்பா அந் அந்த புக்ஸ் படிச்சானா அந்த கதையில வர கேரக் டராவே அவன நெனைச்சுப்பா இப்ப நீங்க சொன்னீங்கல்ல அந்த மாரி தா அந்த கதைல வர கேரக்டராவே அவன நெனைச்சு
ஆஹ் இது கண்ணாடி போட்ருப்பானே அசோக் செல்வன் அந்த நல்ல ஒ ஒரு ஆஹ் ஆஹ் பாத்திருக்கே இந்த டக்குனு போலீஸ் மாரி இருப்பா
ஆஹ் ஆஹ் தெரியுதா தெரியுதா எந்த படம்னு சொல்லிட்டு அதுல நெறைய பேருக்கு ஒரு ஒரு
ஆமா ஆமா அந்த மாரி படமு எனக்கு ரொம்ப புடிக்கு அதாவது நம்ப ஒரு படோ இப்ப அநேகன்லா பாத்திருக்கீங்களா அநேகன் படோ பாத் துருக்கீங்களா தனுஷ் படோ அந்த படோ எப்டி ஒரு படத்திலயே ஒரு பிளாஷ்பேக்கு ஒவ்வொரு பிளாஷ்பேக்கு ஒவ்வொரு மாரி ஓஹோ அ ஒரு பாட் ல இந்த ராஜா கடலே என்று ஜாமகள்னு ஒரு பாட்டு வரும்ல அந்த பாட்லயே ஒரு ஃபிளாஷ்பேக் சொல்லிருவாங்க அப்புறோ படோ ஸ்டா ட்டிங்ளயு ஒரு ஃபிளாஷ்பேக்லதா ஆரம்பிக்கு அதுக்கப்புறோ இன்டர்வலுக்கு அப்புறோ ஒரு ஃபிளாஷ் பேக்ல இருந்துதா ஆரம்பிக்கு அந்த மாரி
ஆமா பரவால்ல இந்த படமு நீங்க பாத்துருக்கீங்க பேருதா உங்களுக்கு தெரியாம இருக்கு
ஆ நா நெறய பாப்பேங்க்கா அது இப்ப லாக்டவுன்லல்லா சொல்லவே தேவல்ல அதுல்லாம எனக்கு ஒரு ந நல்ல பழக் கோ இருக்கு என்னன் னா வந்து படோ வந்து த இப்போ வந்து எனக்கு கொஞ்ச கொஞ்ச ஹிந்தி தெரியு தெலுகு இப்பதா ஓரளவு கத்துக்கிட்டு இருக்கே மலையாளோ கொஞ்ச தெரியு அதனால எந்த படமா இருந்தாலுமே அதோட ஒரிஜினல் லாங்வேஜுலயே பாத்துருவே டப்பிங் பாக்க மாட்டே இங்கிலீஷ் படனா இங்கிலீஷ்லயே பாத்துருவே ஹிந்தி படனா ஹிந்திலயே பாத் துருவே
சூப்பர் சூப்பர் நானே உங்ககிட்ட இருந்து நெறைய கத்துக்கிட்டே சின்ன பிள்ளையா இருந்தாலு நா உங்ககிட்ட இருந்து நெறைய கத்துக்கிறே இன்னைக்கி பேசினது வந்து உங்கி ட்ட ஒரு நல்ல அனுபவமாதா இருக்கு
நா பேசினா நெறைய பேசிட்டே இருப்பே நா வந்து முன்னாடிலா வந்து து ரொம்ப டிட்டாச்டா இருப்பே யாருகூடயு அவ்ளவா பேச மாட்டே தனியாவேதா உக்காந்துருக்க கிளாஸ்ல கூட தனியாதா உக்காந்துருப்பே இப்போ ஒரு ஒரு ஒரு வருஷோ கூட இல்ல ஒரு ஆறு ஏழு மாசமாதா ஏன் தனியா இருந்து என்ன பண்ண போறோ ஜாலியா பேசுவோன்ட்டு இப்போ நா ஒருத்தவங்க கூட ரொம்ப கம்பஃபர்டபுளா ஆயிட்டேனு வச்சுக்கங்களே அவங்க அன்கம்பர்டபுளா ஃபீல் ஆயிரு வாங்க அந்த அளவுக்கு நா ரொம்ப ஜாலியாயிருவே
கம்ஃபர்ட்டபிள் ஆயிட்டாங்கனா
இந்த சித்து வ்ளாக்ஸ்லா பாப்பீங்களா வீட் ட்யூல
அது முன்னாடி பாத்துட்டுருந்தே அப் பறோ கொஞ்ச கொஞ்சமா அவங்க ஃபேக்கா இருக்க மாரி ஃபீலாச்சு ஒரு சில எடத்துல வேணுன்னே ஜோக் பண்ற மாரி ஏ ஒரு சில எடத்துல எல்லா ஒரு மாரி எனக்கு ஃபீல் ஆச்சு அதனால அது பாக்குறத நிப்பாட்டிட்டே கொடைக்கானல் சீரீஸ் பாத்திருக்கே அந்த ரியா அந்த ரியா துபாயில இருந்து எதோ பொண்ணு ஃபேக் ஐ டி ப்ராங்கு ரியா கண்ணன் அது பாத்திருக்கே அந்த திருப்ப து திரு ச்செந்தூர் டூர் போறது
ஆஹ் அந்த ரியா ஆறுபடையும் போயிட்டு வருவாங்க ஆஹ்
ப்பரா இருந்துச்சு இப்பதா பாக்கறதுக் கு டைமு இருக்க மாட்டேங்குது
ஆமா ஆமா எனக்கே டைம் இருக்கிறது இல்ல இன்னைக்குதா காலைல ஒரு வீடியோ மட்டு பாத்துட்டு இருந்தே அதுக்கப்புற சரி இப்போ ஏதா பேசலா அப்டின்ட்டுதா கேட்டுட்ருந்த குரூப்ல எனக்கு புடிச்ச யூடியூபர்னா ஃபர்ஸ்ட் வந்து சித்து விளாக் சொல்லுவே நானு
சரி
அதுதான் பாப்பே எப்டினா நா அதுக்குள்ள அவங்க கூட நான் ட்ராவல் பண்ற மாரி இருக்கு ஒரு ஒரு வீடியோவு பாக் கும்போது அது ஒரு ஹாப்பினஸா இரு ஆஹ் நா நா சாப்படுறது கூட சாப்பாடு போட் டு வந்து உக்காந்தனாலே ஒடனே அவங்க வீடியோ போட்டுதா அப்டியே சாப்பட ஸ்டார்ட் பண்ணுவே காலலயு அப்பிடிதா சாப்பாடு எடுத்துனு வந்து உக்காஞ்சு ட்டு அப்டியே வீடியோ பாத்துக்கிட்டேதா சாப் டே இப்ப டைம் கெடைக்கிறதில்ல அதனால நா நடுவுல இப்ப நெறைய கேப் விட்ருச்சு அதுக்கப்புற வந்து இந்த ராம் வித் ஜானு அப்டின்னு சொல்லி ட்டு ஒரு விளாகர் இருப்பாங்க தெரியுமா ஆஹ் எனக்கு ரொம்ப அது நா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நா ஃபேன் ஆனது சித்து விளாக்ஸ்க்கு முன்னாடியே வந்து ராம் வித் ஜானுதா அவங்களோ ட லவ் ஸ்டோரி அதுக்குனே ஒரு ஆ பமி சுகில் பமி சுகில் அதுதா இ இவங்க ரெண்டு பேரு
அவங்களோட ரீல்ஸதா பாத்துட்ருக்கே
ம்
லாக்டன் டைம்ஸ்ல்லா ஃபுல்லா ஒக்காந்து இந்த வீடியோ தான் பாத்துட்டு இருப்போம் இந்த ப்ராங்க்லா பண்ணுவாங்க அஹ்
நறைய பண்ணுவாங்க நா நா பாத்தது இல்லாம எங்க அக்காவ கூட சேத்து இது பாரு பாரு சொல்லி இப்ப எனக்கு முன்னாடி அவ இப்பதான் நறைய அத பாக்க ஆரம்மிச்சிட்டா இப்பதான் நறைய டைம் கெடைக்காது ம்ம் ம்ம் அது எனக்கு அது அந்த விளாக் அவ்ளோ நேரா
ஆஹ் ஓ அப்றம் இது ரேசிபி வீடியோது தெரியுமா கா
ஆஹ் இல்ல இல்ல அது தெரியாது அப்பா எனக்கு
ம்ம் ஒனக்கு எது புடிக்கும்
நான் பரிதாபங்கள் தெரியுமா
ஆமா
அவுங்க வீடியோஸ்னா எல்லாம் ஒரு வீடியோ கூட நான் போர் அடிச்சா பாத்த வீடியோ திரும்பக்க பாப்ப அந்த அளவுக்கு எனக்கு ரொம்ப புடிக்கும் ஏதாவது வேலை பாக்றேன்னா அதாவது அவுங்க வீடியோஎதாவது ஓடவுட் நா பாட்டுக்கு பாத்துட்டு இருப்பேன் ஏன்னா அதெல்லா எப்ப எந்த வீடியோ எப்ப பாத்த எப்பொதுமே ஹாப்பி ஜாலியா இருக்கு பரிதாபங்கள் வீடியோ அதுக்கப்புற வந்து ஏட்டுடீனு ஒரு ச்சேனல் இருக்கு அவ வந்து அவனஸ் வீடியோஸ் தான் போடுவான் அது நல்லா இருக்கும் அப்புறம் ஜேக்க கே சத்யா அப்டின்னு இன்னொரு பீபில்லாம் இருக்காங்க நாங்க பாய்ஸ் பாக்குறதுதான் பாப் இப்ப அப்புற மிஷல் தமிலருந்து படத்துல பண்ணுவான்ல
ஆமா இல்ல நான் எக்ஸ்பிளைன் பண்ற பாத்துருக்கே எனக்கு அவுங்க பேர் தெரில
ஆஹ் அந்த அவர் பேசுறதே சூப்பரா ஸ்லாங் செமையா இருக்கும்
ம் சரவணண்டி கோட்ஸான் பாப்பீங்களா
ஆ பாப்பே ஆஹ் நைட்டு தூங்கும்போது அது கேட்டுட்டேதா தூங்குவே இந்த க்ரைம் போடுவாங்க செமையா இருக்கு அது ஸ்பாட்டிஃபைலயே அவரு பாட்காஸ்ட் வச்சிருக்காரு அது அதாவ்து தனியாதா தூங்கறா போல எனக்கு பேய் பயோ எல்லா கெடையாது ஜாலியா எதோ போட்டுவிட்டுட்டு நா பாட்டுக்கு தூங்குவே
ம் இப்ப ஃபுட்டு் எல்லா எப்டிப்பா உனக்கு ஹாஸ்டல்லயே குடுப்பா குடுத்துருவாங்களா
ஆமாக்கா ஹாஸ்டல்லயே போ ட்ருவாங்க ஆனா என்ன இங்க நல்லா இருக்கு நல்லா இரு க்காது நா மோஸ்ட்லி கால்ல சாப்ட மாட்டே
ஏன் அப்பிடிலா இருக்காதீங்க சாப்டுங்க சாப்டுங்க காலை நீங்க ஏதாவது இது மாரி சாப்டலா இல்ல இந்த நட்ஸு அந்த மாரி வாங்கிட்டு வச்சு கூட சாப்டலா
ங்க்கா ட்ரை பண்றே இப்ப வந்து மோஸ்ட்லி காலைல சாப்ட மாட்னா அதனால டிஃபன் கட்டி லன்ச் எடுத்துட்டு போயிருவே ஃபிரண்ட்ஸ் கூட உக்காந்து லஞ்ச் சாப்டுவே அப்புறோ நைட் டும் வேறதா சாப்டுவே
உம் ஓகே ஓகேப்பா தங்கச்சிக்கிட்ட எல்லா பேசுவீங்களா
ம் டெய்லி அவுளுக்கு ஃபோன் பண்ணி ஆ திருச்சியில இருக்கா நா சென்னையில இருக்கே டெய்லி ஃபோன் பண்ணி ஒரு மணி நேர பேசுவே ஏன்னா அவ ஒரு ஒரே ரூம்ல தனியா கெடக்கா அவ்ளா எஞ்ச்சு வெளியு போமுடியாதுல்ல ஆ பாட்டி இருக்காங்க சொல்லுவாங்க சி சித்தப்பால கூடதான இருக்கு ஜாய்ண் ஃபேமிலிதான பிரச்சன அவ்ளோ ஒன்னும் பிரச்சன இல்ல
சேரி சேரிப்பா
ஆனா அவுங்கல்லா இவ்ளோ கேர் எடுத்து பாத்துக்கறதே பெரிய விஷயோங்க்கா நா ரொம்ப லக்கி அவுங்கல்லா கெடைச்சதுக்கு
ஆமா ஆமா
அப்பா இல்லாம இப்ப இவுளு இப்டி இருக்கா பாத்துக்காம கொஞ்ச பாத்துக்கறாங்கன்ற வரைக்கு ரொம்ப
மத்தவங்க நமக்கு இரு இருக்
ஆமா இப்ப நம்பளே பாக்குறோ சித்த சித்தி எல்லா எவ்ளவு கொடும பண்ணுவாங்கவாங்க சி
ஆமா ஆமா அந்த வகையில நீங்க வந்து லக்கி தா பரவால்ல உங்களுக்கு ஃபேமிலி வந்து கொஞ்ச சப்போர்ட்டா இருக்கு அ கடவுள் வந்து கஷ்ட குடுக்குறாருன்னா அந்த கஷ்டத்தை தாங்குறவங்களுக்கு தா கொடுப்பரு அத தாங்கி அந்தனா இப்ப வந்து நமக்கு எதுவுமே கஷ்டம் இல்ல நீங்க வந்து இன்னும் நல்ல டேலன்டடா இருக்கீங்க சூப்பரா கண்டிப்பா வருவீங்க உம்
உங்குளுக்கு என்னக்கா சாப்பாடு புடிக்கும்
சொல்றது எனக் சுத்தமா அது மேல இன்ட்ரெஸ்ட் இல்ல ஆனா சாப்பிடுவே எனக்கு அத ஏண்டா நீங்க எல்லாருமே பிரியாணி பிரியாணீன்றிங்க ஆஹ் ஒண்ணுமே இல் அது பிரியாணி அவ்ளவுதா அப்புடி பிடிக்கு எனக்கு ஆஹ் இப்ப எப்பிடிலா எனக்கு வந்து அந்த சாப்பாட வந்து ஃபுல்லா கம்பிளீட்டா சாப்ட்டு முடிப்பனா அது தா எனக் புடிக்கும்னு வச்சுக்கோங்கள இப்ப வந்து தயிர் சாதம் வச்சுக்க தயிர் சாத கூட இருந்தாலு தயிர போட்டு அதுல இந்த அது பேர் என்னாது மாதுளல்லாம் போட்டு ச் மாங்கால்லாம் சீவி அந்த மாரி சாப்ட்டு ஊருகா வச்சூ சாப்ட்டா கூட எனக்கு தயிர் சாதம் ரொம்ப புடிக்கும் அப்டினுவேன் ஏனா நம்ம அத கம்ப்ளீட்டா சாப்றம்ல்ல வேஸ்ட்
ஆமா ஆஹ் நான் நானும் அதேதான் சாப்பாடு வேஸ்ட் பண்ணா எனக்கு புடிக்கவே புடிக்காது
உம் அது வேஸ்ட் பண்ணாம நம்ம சாப் சாப்டுற மாரி இருந்துன்னா அந்த சாப் ரொம்ப புடி
ஆஹ் படமும் அதே மாரிதான் நீங்க ஒரு படம் பாதிலேயே பாத்து தீங்னா புடிக்காது நீங்க என்னதான் ஓகே படம் என்னதான் ஆவும் பாக்கலாம் படம்புல்லா ஒரு படம் பாத்தீங்கன்னா படம் நல்லாதா இருக்கும் உங்களுக்கு தோண ஆரம்பிச்சுரும் நான் இன்ன வரைக்கும் ஒரே ஒரு படம் தான் ஃபேமிலியோட பாத்து படம் பாக் வுட்டதே ஒரே ஒரு படம் தான் அட்டுன்னு அட்டுன்னு ஒரு அந்த கையிநிறைய கண் கண்ணாடி வளையல் சத்தம்னு ஒரு பாட்டு வரும்ல அது ரீல்ஸ்ல வரும் நெறைய வரும் அந்த பாட் பாத்திருக்கீங்க அந்த பாட்டு்ல படம் பாத்தேன் அட்டு அப்டின்டு படம் பேருக்கு தகுந்த மாரி ரொம்ப அட் அட்டு படமா இருந்துச்சு கேவலமா இருந்துச்சு பாதிக்குமேல பாக்கல அப்பறம் சாப்பாடு என்னாக்கா கடைக்கு போனா பிரியாணி சொல்றது விட மீல்ஸ் சொன்னா சூப்பரா இருக்கும்
ஆமா அது அந்த மோர் குழம்புல்லாம் வச்சிருப்பாங்களா அதெல்லாம் இன்னும் நல்லா இருக்கும் மொளகா வருத்த மொளகா உம் உம் இந்த கல்யாண கல்யாண கார குழம்பு சொல்லுவாங்
ஆமா அ அதெல்லாம் இது இங்க எப்டின்னு தெரில திருச்சியிலாம் வந்து பாத்தீங்கன்னா நல்ல வேர்க்கடலை எண்ண நல்லா நல்லெண்ணெ தலும தலும போட்டு சூப்பரா இருக்கும் நான் வந்து கேட்ரிங்னா டிப்ளோமா முடிச் சுட்டு காலேஜ் ஜாயின் பண்ண போறே இல்ல